ஹலோ கேக்குதா
ஏதா டாபிக் சொல்லுங்க பேசலா
என்ன டாபிக் கிரிக்கெட் பத்திலா தெரியுமா
சத்தியமா தெரியாது
உம் சேரி சேரி ஆஹ் வேற வேற ஸ்டெடி உங்களோட காலேஜ் லைஃப்
ஆஹ் காலேஜ் லைப்னா நான் நா பண்ணது பிகன் காலேஜ் பீகாம்
சேரி சேரி உம்
ம்
காலேஜ் லைஃப்லா எப்டி கல்ச்சுரல்ஸு அந்த மாரிலன் எ
நாங்க ஃபஸ்ட் கோ எஜுகேஷன் பட் அது பக்கா ஒரு எப்டி சொல்றது ஜெில் மாதிரி
பாய்ஸ் கேள்ஸ் பேச கூடாது தூ
ஆஹ் ஆனாலு நம்ம சும்மா இருக்க மாட்டோமே
அல்லா என்ன ஸ்கூல்ல அப்ப வந்த போன் கிடையாதுல்ல இந்த அளவுக்கு ப பிளாட்பார்ம் எது கொஞ்ச கொஜம் ஒரு ரெண்டு மு மூணு பேர் ஸ்டுடன்ஸ்டா தான் இருக்கும்
உம் செரி செரி
ஆஹ் அவரு நான் தேர்ட் இயர் படிக்க போதே போன் வந்தது
ஓ செரி செரி ஆஹ் அஹ் அது அது அதனால வந்து அப்ப நேர்ல பாக்குறதோட சரியா
ஆஹ் அப்ப ஆமா அதுவும் நான் பா அது வந்து காலேஜ் பஸ் தான் கேர்ள்ஸ் வந்து கம்பல்சரி எங்க அந்ததுல வந்து கம்பல்சரி கேர்ள்ஸ் வந்து காலேஜ் பஸ் தான்
ஓ எங்க அருப்புக்கோட்டையில இருந்தேவா
நான் திருமங்கலம்
ஆ திருமங்கலத்து இருந்து தேவ ஓ செரி சரி ஆனா பீக்கெண்ட் ஸ்கூல் நம்ம திருமாவலத்துலயே இருக்குல்ல
ஆமா இருக்கு நான் பண்ண படி ச்ச தெல்லமே பிக்கன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்ன் எம் காம் மட்டும்தான் எஸ்என் பெருங்குடி
பே பெருங்குடி ஆஹ் இது பிகேன்னு காலேஜ் எங்க இருக்கு
பிகின் காலேஜி அங்க அந்த மதுரலந்து இங்குட்டு வரும்போது ஹ எப்டி சொல்றது திருமங்கலத்துல இருந்து இங்குட்டு கம்மிதான் ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர்
திருமவோத்துல இருந்து தாண்டி போடுமா இல்ல திருமணம்ட்டு மதுர வரணுமா
திருமோல்ட்டு இந்த ஹா இந்த சைட் வரணும் தேர்ட்டி செவன் பி வரும்ல
ஆஹ் செரி செரி ஓகே ஓகே
அந்த லைன்
ஓ சேரி சேரி அந்த ஏழு கிலோமீட்டருக்கு பஸ் தான் போனும் வா
கேர்ள்ஸ் கம்பல்சரி வந்து காலேஜ் பஸ் ரொம்ப கல்ச்சரல் கல்ச்சரல் ப்ரோக்ராம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை வா இந்த தமிழ் இலக்கிய மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு கறச்சலர் ப்ரோக்ராம் நடந்தது வாங்க அப்பதான் என் லைப்ல நா ப்ஸ்ட் ப்ஸ் சாரீ கட்ன டே அதனால மறக்க மாட்டேன் அத
காலேஜ் எந்த இயர் படிச்சீங்க யூஜி
எப்படி புச்கா டேட் கேட்டீங்கன்னா தெரலையே உம் இயரா அதான் தெரிலடுறங்க முடிச்சு பத்து வருஷத்துக்கு மேலாச்சு
ஏறுப் தெரலையா
மறந்துருச்சு இப்ப டப்கு காய்யாரு டேட்டு ன்னு இப்படில்லாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஞாபமறதி இ
பர்த்டே டேட்டா தெரியுமா பர்த்டே டேட் இயர் லாம்
ஆஹ் அது தெரியும் ஜூலை தேர்ட்டி ஒன்
ஜூலை தேர்டி ஒன் இயரு
நைன்ட்டி டு
ஓ சேரி சேரி ஒக்கே ஓக்கே உம் நெக்ஸ்டு மன்த் பர்த்டே வா
ஒ ஒ ஒக்கே ஒகே ஒக்கரே ஒகே இதெல்லாம் கட்டப்பரவாயில்ல இதயாச்சு நாப வச்
என்னமா தெரியல சில டேஸ் எலாம் ஞாபகம் வச்சு கூப்பிட மாட் உம் அதுல நறைய இனிப்பான விஷயங்களும் இருக்கு கசப்பான விஷயங்கள் எல்லாம் நறைய இருக்குனால நம்மளே அதெல்லாம் மறக்கணும்னு நனைக்கிறவங்க
ஆஹ நர்தம் சேர் சேர்
அதனால வேண்டாம்
யூ ஜி பி ஜி ரெண்டுமே அவ்ளோ ஸ்டகுலான் அவ்வளவு கஷ்டமான இதா போச்சா உம் செரி செரி ஆஹ்
சோம் வெளியே வந்தோம் ஏன்னா அன் காலேஜ் அப்படி
ஓஓ
அதனால யூஜி வந்து அ ப்படி கிடையாது
யூஜி வந்து ஜெயில் லைஃப் தான்
ஆஹ் வந்து நான் மதுரைக்குள்ள என்டராயிடோம்ல ஆஹ் அதனால நம்ம என்னதான் இங்கிட்டு பண்ணாலும் வீட்டுக்கு தெரிய போறது இல்லல அதனால படத்துக்கு போறது அதெல்லாம் அதுல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் நமக்கு
ஓ ஓ சேரி சரி அது ஒரு நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போகும்போது நாங்களாம் எங்கள் ஏரியா வந்து அவுட்ரு மதுரையில நாங்க எல்லாம் சிட்டி கிளிக்க பாரு பெரியார் பஸ் ஸ்டாண்டுலாம்
இல்ல பசங்களை வந்து டக்குன்னு படத்துக்கு போனும்னா கிளம்பிடலாம் கேள்ஸ்க்கு அப்படி கிடையாது அப்படி ஒரு சுட் டியூஷன் கெடையாது ஃபர்ஸ்ட் நான் உண்மைய சொல்ல போனா நான் பிரெண்ட்ஸோட பாத்த பிலிம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்
உம் உம் சேரி சேரி அதெல்லாம் ஒரு பீக்காயிருச்சு வருத்தபடாத வாலி
அஹ் ஆஹ் அதெல்லாம் அப்ப இந்த பீக்ல இருதனால அதெல்லாம் வரம் போது அது வெற்றி மதுரையில வெற்றியில பாத்தோம் நே ஆமா பெருங்குடிக்கு அடுத் வெற்றில பாத்தது உம் எப்ப அதுக்கப்புறம் வெற்றி தேட்ரு தாண்டா குடியிருப்புன்னா மாரி இருந்துச்சு
உம் செரி செரி செரி இப்ப எலாம் பாத் வெற்றி சினிமாஸ் பயங்கரமா ஆயிருச்சு
ஆஹ் வந்தோம் லாஸ்டா மாயா பாத்தேன் ரொம்ப ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்து
ஓ ஓ சேரி சேரி புதுசா கட்டிரு
அதான் அதுக்கப்புறம் தான் சொல்றேன் அதுக்கப்புறம் மாறிடுச்சா
தவணியில பயங்கரமா கட்டி இருக்காங்க
அது வந்த அதுல என்ன படம் பாத்தோம் என்ன படம் பாத்தோம் இது ஆஹ் விஜய் சேதுபதி
ஓ சேதுபதி பணமா
ம்
ஆஹ் சேரி சே சேரி உம் ஆஹ் தலைவா தலைவியா உம் ஆமா ஆமா அந்தப்
அந்த படம் பாக்க வந்தோம்
உம் அம்மோ அது இப்ப மெயினான ஏரியால பயங்கரமா கொண்டு வன்
சூப்பரா இருக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு
ஆ ஆமா தேட்ரு அப்படியே பக்கதுல சரணா ஸ்டோரு அப்படியே மாட்டுதாவனி பஸ் ஆண்டு எல்லாமே அப்படி கிட்ட கிட்ட இருக்கனால மக்களுக்கும் நல்ல ஒரு தோதா அமைஞ்சி
உம்
வெளியேந்து வர்றவங்க அப்பிடியே படத்தை பாத்து அப்பிடியே ஷாப்பிங் பண்ட்டு வேனா படத்துக்கு போயிட்டு அப்டியே ஓடி கிளம்பில்லாம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு ஆமா சாப்படுறதும் ஆமா சுத்தி ரோட்டுக்கடயில இருந்து ஹைக் கிளாஸ்
உம் அவனோட அவங்களோட பட்ஜெட்கு ஏத்த மாரி சாப்டு கலாம்
அப்படியே மாட்டுத்தாவனியே பழம் அப்படியே ஜக ஜோதியா கொண்டு வந்துட்டாங்க என்ன மாட்டு தாவணிய இருந்தாத பேறதேன் மாத்திட்டாங்க
என்ன பெரு இப்ப
இப்பதான் அண்ணா
ஆஹ் அண்ணா பேரு ஆஹ் எஸ் எஸ்
உம் மாட்டு தாவணின்றதே இப்ப எந்த போர்ட்லயமே பா க்க முடியல ஆமா எல்லாமே வந் அண்ணா பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க
ஆஹ்
உம் பஸ்ட்னா மாட்டு தாவணினா அப்படிதான் இப்ப அண்ணா பேருந்து நிலையம்னா என்னா யோசிக்கிறாங்க அண்ணா ப்
அது ஆமா எனக்குமே நீங்க சொன்னோனே எனக்கு ஞாபகம் வல்ல உம்
அது புதுசா ஆவுதா ரொம்ப நாள் கழிச்சு அப்புல்லாம் வரவங்களுக்குலா அது ஒரு மாரிதா இருக்கு உம் அதனால மாட்டுத்தாவணி பேர் வந்தும் அது போவல
இன்னும் நாங்க சரவணா ஸ்டோர் வந்ததுலப்பா நாங்களும் வரணும் வரணும் நெனைக்கிறோம் முடியல
ஓ செரி செரி நல்லா இருக்கும் அப்படியே மாட்டு போலாம் அப்படி சரவணா ஸ்டோர் போயிட்டு சரவணா ஸ்டோர்லயே இப்பல்ல பயங்கர கடைகள் எல்ல பயங்கரமா வந்து நல்ல ஒரு ஃபுட்டுக்கு சரவணா ஸ்டர்லயும் ஃபுட்டு பயங்கர ஃபுட்டா இருக்கு
உம் உம்
அங்க கட் லட்டு அந்த இது ப பயங்கரமா இருக்கும் அங்க ஃபஸ்ட் அங்க பரவால சரவணா ஸ்டோர்ல ரேட் கம்மி தான்
உம் உம்
வடையா இருக்கட்டும் அந்த சாப்பாடு எல்லாமே வந்து ரேட்டும் கம்மிதான் கூட்டம்லாம் ஈவினிங்லாம்
என்ன அந்த சைடு வந் து டிராவல அப்படி பாக்கிறப்போ பாக்கிறோம் ரொம்ப கிரௌடா இருக்கு இந்த க்ரௌட பாத்தாவே பிள்ளை கூப்பிட்டு வர பயமா இருக்கு ண்ட்டு வர்ரது இல்ல உம்
சோ என்னமோ ஒரளவு கம்ஃப்டபுளா தான் இருக்கும் எல்லாம் த்துகுமே உம் ஏன்னா ஸ்பேஸ் வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் ஆஹ் அதனால வந்து சரவணா ஸ் ஒரு பொறுத்தளவு பார்கிங் பெசிலிட்டியா இருக்கட்டும் அதுக்கப்புற உள்ள போய் சூப்பர் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓரளவு ஸ்பேஸ்சு நல்ல ஒரு யாருமே டிஸ்டப் பண்ண மாரியே நம்ப உண்டு நம்ம தேவ பர்ச்சஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம்
உம் உம் உம்
அதுனால அது கொஞ்சோ நல்லாவே இருக்கும் சார்மஸ்டோர் அவ பக்க சோல்டா இருக்கும்
ஓ
இந்த மாதிரே எனக் ஒருஸ்காட் போனா அப்டியே பின்னாடியே வந்து நின்றுட்டு இருப்பாயிங் என்னா வேனு என்னா வேனு ண்டு நமக்கே ஐயோ இவு நிக்கி நிக்கிறங்காட்டியே வாங்குற மாரி தோணுச் செரி வேனு இது பண்ணி கேட்டுட்டாயிங்குளே செரிய எதாச்சு வாங்குவோ அப்டின் சொன்ன மாரி நம்முளோட மைண்ட் செட்டுக்கு ஒண்ணு போவோ அங்க போனனா அங்க போய் சொன்னனா அவிங் கேக்குறதுல அப்டியே செரி மாத்தி அவிய் சொல்றத அப்டியே ஒன்று மாத்
அதாங்க ட்ரேக் இது மார்க்கெட்டிங்
ஆமா உம் இதுவே நம்மெல்லா விட்டாயிங்குனா நம்ம வாட்டுக்கு போயிட்டு நம்ம புடிச்ச எதாச்சு ஒன்னு எடுத்துட் ட்டு அப்டியே நம்ம வாட்டுக்கு வந்துட்ருப் போ உம் அந்த மாதிரி வந் த்து பண்ண மாட்டாயிங்க
ஓகே ஓகே ஓகே
உம் அதுலா நல்லா இருக்கு அது இதி சொல்லிய அதோட உம் பச்சஸ்டாங்கு ஓ சேர் சேரி ஆஹ் அஹ் நானுமே அப்டிதா சரணாஸ்டோரே சரணாஸ்டோர் விட்டா ஏ கேய் ஒன்
ஆஹ் நம்ளோட பட்ஜெட்டுக்கு எத்ததுமே ஏக் கை ஒன்து ஸ்மால் பட்ஜெட்டுக்கு என்டம்மா அப்டி இருக்கா என்னானு எனக்குத் தெரியல நா காலேஜ் படிக்கிறது இன்னமும் அப்டிதா
ஆமா இன்னமு அப்டிதா ஏ கேவே வந்து அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்டின்ற மாரி ஆயிருச்சு பக்கத்தெர் க்க நாச்சி அரசு அதெல்லா வந்து கிராண்ட்டா இருக்கு ப்புறோ ஏக் கேய் ஆவும்போது இந்த டிரெஸ்சுக்கு அதுக்குல்லா வந்து எல்லாத்தியுமே வந்து நார்முலான பீப்புள் எடுக்குலாம் ஹையர்ஸ் பீப்புள எடுக் க்குலா அந்து மாரியே கேமுல்
ஆஹ்
ஏக் கேவோட அண்ணே எடம்பே பத்தாத அடச்சு
ஆஹ் எடம் பத்தாது
ஆம்மா சந்துக்குல வந்து பார்த் கேடு பாட்டிய வந்து ஆம்மா உம் இப்ப சேயிக் கமாருக்குள்ள சைட்டுல பார்கிங் போட் டு இருக்காங்க
உம் உம் உம்
பக்கத்து பில்டிங் மாரி ஒண்ணு எடுத்து
ஆஹ் ஆஹ்ஹ ஆமா அவுங்களும் எவ்வளவுதான் போலீஸ் க்கு இது பண்ண முடியும்
ஆமா ஆமா உம் பர்ச்சேஸ் பண்ட்டு வந்தோம்னா செரி அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க
ஆஹ் வந்தன்னா த உம் திட்டுணும் பயங்கரமா திட்டுவாங்க அதலாம் எல்லாம்
ஆமா ஆமா உம் ஆனா அது ஒன்னு அது யூஸ்பன்ற மெதட் ஓகே பர்ச்சேஸ் கொண்டு வந்தா நீ வந்து பில்ல காமிச்சுட் நீ பாரிங் கட்ட வேண்டியசியம் இலை நீ பர்ச்சேஸ் பண்ணாம வந்தேனா வந்து பில்லு மட்டுபே பண்ணுவேன் ஒரு பத்ருவா மட்டும் எடுத்துட்டு போயருவேன் அப்படின்ற மாதிரிதான்
ஓ
ஏன்னா சில பேர் வந்து வந்து நிப்பாட்டிட்டு சும்மா நிப்பாட்டிட்டு
சொ ஆஹ் ஆஹ் ஆஹ் அது வந்து தப்புல அவுங்களும் பாவோம் எவ்வளவுதான் கொடுக்க முடியும் போலிஸ்குனு
ஆமா ஆமா ஆமா ஆமாவா உம் செரி ஓகே நெக்ஸ்ட்டு கால்ல பேசுவோமா ஆஹ் ஓகே பாய் நன்றி